மா நந்து போய்காங்க நா தா கால் பன்னே
ஹலோ
கூப்ட சொல்றீங்களா மா அதான ஹை
ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குதுங்களா உங்களுக்கு
உ உ கேக்குதீ உ நல்லா இருக்கேங்க சாப்டீங்களா
ஆ சாப்பிட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் என சப்டேன்
நாங்கா வச்சு தோசை சட் னி பண்ணேங்க நீ என்ன பண்ணிங்க
ஆ தோச மீன் கொழம்புங்க
ம் ம் சரிங்க சரி நல்லது
ம்
ம் அப்புற நீங்க ஏதாது டாபிக் பத்தி பேசுறீங்களா ஏதாது ஏதாவுது இம்பாட்டன்ட் டாபிக் எதனா சொல்றீங்களா
இம்பார்ட்டன் டாபிக் வந்து என்ன மாரி டாபிக் சொல்லாம்
நீங்க எதனா ஒரு டாபிக் பேசுங்க நா ஒரு டாபிக் பேசுறேன் அவ்ளதான்
சரி நீங்க சொல்லுங்க இப்ப டாபிக்கு
ம்
அடுத்து நா சொல்லறேன்
சேரி எஸ் இப்போ பேங்க் இப்ப நெறைய பேரு வந்து இ எம் ஐ வாங்குறாங்க அது எதுனால பேங்க் இ எம் ஐ இங்க அது வந்து பெனிஃபிட்டு இன்னோ பெனிஃபிட் இல்லங்கிளான் சொல்றாங்க
ம்
இப்ப வந்து பி எம் ஐ வாங்கும்போது நம்ம வீட்டு பொருள் வாங்குவோம் பிரட்ஜு வாஷிங் மிஷின் டி வி நம்ம வீட்டு திங்ஸ் எல்லா வாங்குவோம் அது வந்து நம்ம மாசம் மாசம் கொஞ்ச கொஞ்ச நம்மள முடுஞ்சத கட்டுறோம் ஓகேங்களா
ம்
நம் நமக்கு வந்து பெனிஃபிட் தான் அனா நம்ப இந்த சா கட்ட முடியாது ஓகேங்ளா ஆனால அது ஒரு பெனிஃபிட் அந்த மாரி பஜாஜ் இன்சூரன்ஸ் வந்து நெறைய குடுக்குறாங்க இப்போ
அவுங்க இப்டி ஜீரோ பஸ் என்டு இன்ட்ரெஸ்ட்டா
அது இல்ல ஏதோ ஒரு சம்பர்சன்ட் போடுறாங்க ஆனா ரொம்பல்லா இல்ல ஓரளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சுதுங்க
ஆனா இன்ட்ரெஸ் போகும் இல்லயா
ஆ இன்ட்ரஸ் போடுவாங்க ஆனா அது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்ளோ தெரியாத இன்ட்ரெஸ்ட் மாரி
உ
ஏனா நம்ம மாசம் ஒரே மட்டு கட்டினா தா அப்டி தெரியு அது மாச மாச இவ்ளோன்ட்டு இவ்ளோ அது எட்டு மாசம் இல்ல ஏழு மாசம் அப்டிதான் போடுறாங்க சோ நமக்கு தெரியாது ஆமா
உ
உ அந்த மாரி எல்லா ஒரு பெனிஃபிட்டு் அதுவே நம்ம இந்த லோன் வாங் உல்ல வீட்டுடுவாங்க அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்ட் அதிகோ வருஷோ அதிகோ எல்லாமே அது அதிகோ அதனால என் தெரி்ஞ்சி வீட்டு்லோன் வந்து பெனிஃபிட் கிடையாது அதா இந்த மாச சம்ளோ வாங்குரவங்கள்க் ஓகே மாச மாசம் சம்பளம் வாங்குறாங்கள்ள அவங்களுக்கு ஓகே ஏன்னா அவங்க வந்து ஏ இ எம் ஐ மூல்யமா அப்டியே கட்டி விட்ருவாங்க
ஆமாமா
உ மக் ட்டு அதெல்லா கொஞ்ச கஷ்டந்தா
உ
ஆ கரெக்டுங்களா ஆனா எனக்கு கடே வாங்குறத பத்தி புடிக்காது இருந்தாலு வீட்டு பொருள் ஒண்ணுன்ற வாங்குவோ அவ்ளதா
எனக்கு புடிக்காதுங்க சே சே சே கூடோ வாங்கிப்போ அப்டின்னு தா யோசன
உ ஹு அதே போல இந்த நகைச் ச்சிட்டு போட்றாங்க பாரு அது யூசுங்க நகைச்சிட்டு வந்து இப்போ வந்து நமக்கு கம்மி ரேட்டுல போட்ருந்தா இப்ப ஒன்னு ஒரு வருஷத்துக்குள்ள அதங் முப்பதாயிரோ ஆய்த்து
ம்
சோ அது பெனிஃபிட்தா நமக்கு
ம் ம் அது நீட்டம் ஃபெனிச்சட் தாங்க
ம் ஆனா அந்த மாரிக்கல்லா நமக்கு வாய்ப் ப்ப ஒரு கெடைக்க மாட்டேந்துங்க அந்த மாரி எப்பிடி போற து எல்லாரு நல்ல ஸ்கீம் இல்லாப் போடறாங்க அந்த மாரி ஏதோத் தெரிஞ்சாவது மாசம் மூவாயிரோ ஒரு அஞ்சாயிரோ அப்பிடின்னா போலா
நீங்கம்மா டெய்லியு டெய்லியு கூட நூறுரூவாக் கூட போடலா அந்த மாரி ஸ்கீம்ல்லா இருக்கு
அப்பிடிங்களா கேத் து க நல்ல கரெக்டாக இதுவகுதுாங்லா
ம்ம் அதெல்லா கரெக்டாகு டெய்லி நூறு ரூபான்றது இப்ப நீங்க ஏதாவது ஒரு செலவு பண்றீங்கல்லியா அந்த நூறுரூபாய நம்ம இதுல போடலா அப்பிடின்னு டெய்லி மூ போட்டீங்கன்னா மாசத்துக்கு மூ மூவாயிரரூபாதா ஆகு
ம் சேரிங்க அந்த மாரி தேவனப் பாக்கலாங்க
இப்போ டெய்லி நூறு ரூபான்றது நமக்கு தெரியாதுல்ல நமக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்னாதா இருது இப்போ ஒரு நாள் நூறு ரூபா நம்ம ஏதாவது ஒன்னு பே ஸ்நாக்ஸ்க்கு செலவு பண்றோ அப்பிடின்னா அந்த நூறு ரூபா எடுத்து இதுல போட்டுலாம்ல்ல
ம் ஆமா ஆமா
போற ஸ்நாக்ஸ்க் நம்க் வீட்லியே செஞ்சி சாப் கே அந்த குறிப்பா செலவாகுது வெளியே போனா அப்பிடின்ன கூடு ஒய்ட்ல டெகி போட்டீங்கன்னா ஒனக்கு மந்திலி சிக் தவுஸ் சொன்னா ஆகு
ம் ம் கரெக்ட் தாங்க
ஒன்ஸுக் பாத்தீங்னா ஒரு தேர்ட்டி ஃபாட்டி தவுசனாச்சு வாங்குதோ உங்களால எதாவ்து கொஞ்சமாத்த எதாவ்து எடுக்லா காய்னா வாங்கி வச்சிங்னா உங்க ஆமா சின்ன சின்ன அமௌன்ட்டா போட்டு எடுத்தாலு‌ நல்ல யூஸ் தா
ம் நீங்களா எப்டி போடுவிங்க நீங்களா ‌வந்து ம நூறுபாவா போடுவிங்
நா நூறுபாலா போட மாட் ட‌ நா ரெண்டு மாச போட்லனாலு அத மூணாது மாச சேத்து போட்டுப்ப
ம் ம்
சத்துகு ஒரு கிராமோட வேல்யுவ போட்ருவங்க
ம் ம் அது பரவால்ல
ஏன்னா அந்த மாரி போடும் போது அட்லீஸ்ட் நமக்கு ஒ அ சீக்கிர முடியு சப்போஸ் நம்ம ரெண்டு மூணு மாச த்துக் போல்லனாலு அந்த மன்த் நெ ச்செர் ஆகுர்த்துக்குள்ள முட்ச்சி அட்லீஸ்ட் ஒரு ஒரு எயிட் கிராம் ஆ ச்சு சேக்லாமில்லயா
ஆமா ஆமா
ஒரு நாலு மாச போல்லனாலு ஒரு மத்த நடுவுல போட்டு போட்டு கூட ரேட் கம்மியா இருக்க ப்ப பாத்து அந்த மாரி போட்டுட்டே
ஆமா அது மாரி எல்லா கொஞ்ச பெனிஃபிட் தா
ட்டு நா இப்ப ஒரு காயின் வாங்னே அதுக்கு வந்து செய்கூலி சேதாரமு வந் து அவுங்க போட்ற ஆஃபர்லே கொறஞ்சிச்சு
ம்
ஒரு ஜி எஸ் டி மட்டு டூ தௌசண்ட் சம் திங் பே பண்ணி எடுத்த
ம் ம் நா ஒன் லாக் சிக்ஸ் ஹண்ரட் அந்த மாரி போட்டு பே பண்ணிருந்த பாத்தா செவன்டீன் தௌசண்ட் பிராஃபிட் அன்னைய ரேட்டோட ஜுவல் ரேட்
ம் ம் பரவால்ல பரவால்ல
சோ ஃபோர்ட்டீன் ஃப்டீன் தௌசண்ட் பிராட்பிட் மார்தா வஞ்சு
ம் ம் பரவால்லைங்க அந்த மாரி போல்லா
ம் நா அந்த மாரி போட்டு ஒரே கிராம் காயினா எடுத்துட்ட சபோஸ் வேற எதனா வாங்கணு சீட்டு போனமனா அங்கேயே எடுத்தா திப்பியு
ஆமா ஆமா
சேரின் காயினா எடுத்துட்ட
ம் ம்
சோ காய்னா எடுத்தா நம்ம அண்ணி ரேட் ட்டுக்கு குடுத்தாலு அண்ணிய ரேட்டுக்கு தானா எடுத்துப்பாங்க
ம் ம் சேரிங் சேரிங் அதெல்லா ஒரு அளவுக்குத் தெரியு தோழி ம்
பண்லா
ம் ம் நீங்க சொல்றீங்களே இது டெய்லி நூரூபா அந்த மாரி இருனா கூட பரவால்ல டெய்லி நூறுனு இல்ல நம்ப பெட்ரோல் எவ்வளவுக் கடி
தா ஒரு ஐநூறுவா போல்லா
ம் ம்
அந்த மாரி காயில இரு இருக்கறப்போ நீங்க போட்டுக்கலா
ம் ம்
இப்ப நா ஒன் மந்த்து பே பண்ண மாட்ட ரேட்டா இருக்கேன் சொல்ட்டு அது நெக்ஸ்ட் மந்த்ல கொஞ்சோ கம்மியாச்சுன்னா சேத்து பே பண்ணிருவ
ஆமாங் அந்த மாரிலா கொஞ்சோ பெனிஃபிட் தானா ஆனா இப்பக்கு வெல ரொம்போ ஜாஸ் போதுங்க கோல்ட் ரேட் ம்
இப்ப ஒன் லாக் போயிருச்சுங்ளா
ம் ஆமா நாங்க எடுக்கும் போதெல்லா ரொம்ப கம்மியா இருந்துது அப்போ எல்லாமே எடுக்க மு ட்டு இப்ப ம் அந்த மாரிதாங்க நாங்க வேல செய்யும்போதெல்லா கம்மியா இருந்ச்சு அப்பல்லா வுட்டோ இப்போ ரொம்போ அதிகமாயிட்டு இருக்குதுங்க
ஆனா செய்யணு மொதல்லா நல்லா வாங்கிருக்கலா ஆனா வாங்காது
ம் ம் ஆமாங்க ஆமா அந்த மாரி நெறைய இப்போ இது ஓடிருச்சு வேற
இருவதாயரத்துக்கெல்லா ஆ எ முப்பதாயரத்துக்கெல்லா எடு த்துருக்கலா
ஆமாங்க ஆமாங்க. அந்த மாரில்லா நெறைய இது அப்போல்லா எட்த்துருந்தா நெறைய யூஸ் ஆயிருந்திருக்கு என்ன பண்றது நமக்கு தெரியல இப்டி இவ்ளோ ஏறுன்ட்டு இப்பவு தெரில இப்ப ஏறுன பிறகுதா போன வர்ஷந்தா ரொம்ப ஏறிருச்சுன்னு தெர்து நமக்கு
இந்த டூ இயர்ஸா
ம் ஆமாங்க
நல்லவேள நாங்க நா முப்பதாயிரோ நாப்பத்தி நாலாயிரோ இருக்கும்போதல்லா காயினா எடுத்துருந்தே.
ம் ம் ஆமாங்க ஆமாங்க ஆனா அவ்ளவு ஆ எறங்க எறங்காதுங்க இனியெல்லா எறங்கறதுக்கெல்லா சான்ஸ் இல்லங்க ரொம்ப வெல ஏறிட்ச்சு இன்ன அ வ்ளோ எல்லா எறங்க சான்ஸே இல்ல இன்னு கொஞ்ச எறங்குனா கொஞ்ச ஜனங்களுக்கெல்லா நல்லா இருக்கு பாவோ எல்லாரு எவ்ளோ கஷ்டப்பட்றாங்க
ம் இப்ப நைன் நைன் கிராம் நைன் ட்வெண்டி ஒன் கேரட்னா நைன் கேரட் ஒண்ணு வந்திருக்குங்க
ஆமா நல்லா இருக்குங்களா அது?
றாங்க தெரியலங்க சொல்றாங்க
ம் ஹும்
நானு அந்த மாரி நயின் கேரட் தா சும்மா என்னாடி ரிங் மாரி என்னாச்சு போனே
ம் ம் சேரி வாங்கி பாருங்க ஆ சேரிங்க நானு அந்த மாரிதா வாங்கணுன் தா தேட்னேங்க நம்மனா அந் மாரி குளா
அதெல்லா நம்ம திருப்பியு வைக்கலாம் மாட்டோன்ல கையோட போட்டுட்டு போவோ அதுனால அந்த மாரி என்ன சும்மா கம்மி ரேட்ல ரிங்கு ஆ அந்த மாரி சும்மா ரிங்குனா கை சின்னதா தான போட போறோம்
ம் ம்
பாக்லா மேனு
அந்த மாரி நியூ மாடல் ஏதுனா பாத்து எவ்ளோ ஆச்சுன் சொல்லுங்க நானு பாத்துட்டு இனோன்னு வாங்குனே
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றங்க நா வாங்கிட்டு அது எப்டி இருக்குனு சொல்றே உங்களுக்கு அதுக்கப்புறே உங்களுக்கு பண்ணிருந்தா பாத்து வாங்குங்க
சேரிங் சேரிங்
பண்ணி பாக்குறே
ம் சேரிங்க நானு இந்த மாரி ஒர்க் ஃபிரம் ஹோம்மு அது இந்மாரி வீட்ல இருந்தே வேல பாக்கற மாரி ஏதனா பாக்லானு சார் அங்க அந்த மாரி பாத்து ஏதோ கொஞ்சமா சம்பாதிச்சாதா வெளிய வா எர்ன் பண்ற அங்க ஊந்த வீட்ல அதுனால சரி இந்த மாரி இப்பியே கொஞ்ச சம்பாரிச்சா தானேங்க
சரி ஓகே நாளு து கால்ல நம்ம சந்திப்போம்
இன்னாங்க இருங்க இருங்க நஸ் ஆ சேரிங்க இன்னோன் இன்னு கொஞ்சே நேரே கூட பேசலாங்க ஆனா
இப்போ டென் தேட்டி டென் மினிட்
இல்ல இல்ல இல்ல இன்னோ ஒரு நிமிஷத்துக்கு பேசலாங்க ஒன்னு அதெல்லா எதுவு இல்ல நீங்க அதா அதா நீங்க மீன் கொழம்பு நல்லா வைப்பீங்ளா
நா நல்லாதாங்க வெப்பே ஆனா இந்த வீட்ல சான்ஸ் கெடைக்கலங்க வெக்
எதுடி உம் நா கூட நல்லா வைப்போங்கா சூப்பரா வைக்கோங்க இன்னைக்கு தேட வேண்டா ஆந்த இத வேண்டானு நா எந்துதே லேட் ஆச்சு சேர் நா போய் எத்துனு வந்து அதலா பிச்சு வேக்கதுகே லேட் ஆயுடுங்க ஆ நா நேநப
சேரிங்க அடுத்த கால்ல பாத்துக்கலாங்க
ஹ செரிங்க கண்டிப்பா அடுத்து கால்ல பேசலாங்க நன்றி நன்றி உம் உம்